நீங்க ம் ம் ம் இப்ப லாஸ் டைம் வந்து பிரியாணி ரெசிபி கேட்டிங்க சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நெய் கொஞ்ச ஆ ஃபஸ்ட்டு குக்கர எடுத்துக்கோங்க அதே ஒங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கு அ ஃபஸ்ட்டு நெய் கொஞ்ச எண்ணெ கொஞ்ச ஊத்திட்டு இந்த பட்ட கிராம்பு ஏலக்காலா இருக் தொடாம் அது போட்டுக்கோங்க அது கொஞ் ஜோவாத் வதங்குனோனே வெங்காய நல்லா கண்ணாடி பத வர வரைக்கு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச இஞ்சி பூண்டு போட்டுட்டு அது நல்லா வதங்குனதுக்கு நல்லா எல் எல்லாமே நல்லா வதங்கணு அதுதா ஒங்களுக்கு டேஸ்ட் குடுக்கு அ ப்ரௌனிஷ் ஆனாதா ஒங்களுக்கு அந்த பிரியாணியோட கலர் கடைக்கும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா அந்த எண்ணெ பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் கருஞ்சீராம பாத்துக்கோங்க ஆனா ம் தக் தக்காளி மெயினா போடணுமே ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்தீங்கன்னா ரெண்டு தக் களியை போட்டுக் ஆ அந்த மாரி பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் கே ஜி தா இப்ப சொல்றேங்க வல அதுக்கு தக்குன்ன நீங்க போட்டுக்கோங்க ம் அதுக்கப்புறம் மட்டனோ சிக்கனோ என்ன போட்றீங்களோ அதுக்கு தக்கன்ன மாரி வெங்காயம் தக்காளி எடுத்துக்கணும்
சரிங்க சிஸ்டர் ம்
அது நல்லா வதங்னோனே புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் ஒண்ணு ஒன் பை ஒன்னா நல்லா வதங்கும் போது வதங்குற வரைக்கும் வெயிட்ண்ணி வெயிட் பண்ணி ஒண்ணு ஒன்னா போடணும்
ஓகேங்க சிஸ்டர் உம்
உமாக்காதான் மிளகாத்தூள் மட்டும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்ட போதும் வேற எதுவும் வேணாம் கறி மசாலா போட தேவயில்ல அது மட்டும் அதெல்லாம் வேண்டாம் உங்க பிரியாணியோட கலர் அப்பதான் கடைக்கும் இல்லன்னா மஞ்சள் சோறு மாரி ஆயிடும் இல்ல
ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகே ஓகேங்க
உம் கறிய போட்டு வேக வச்சிட்டு ஒரு எப்டி அது வேகுற வரைக்கும் மட்டன் நல்லா வேகுற வரைக்கும் பாத்துட்டு நீங்க விசில் எத்தன விடனுமோ பாத்து அமத்திடுங்க அந்த தம் போனது வரைக்கும் வச்சு தண்ணி அளந்துக்கோங்க எந்த கிளாஸ்ல அரிசி எடுக்குறீங்களோ அந்த கிளாஸ் தண்ணிய
ட்டு தம் அப்டியே மூடி வச்சிருவீங்க தம் வர வரைக்கும் இல்ல விசில்
விசில் நாலஞ்சு விசில் போயிட்டு அத தொறக்க வேணாம் அந்த இது பிரஷர் ஃபுல்லா இறங்க டும் இறங்குற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும் உம் அதுக்கப்புறம் நம்ம எத்தனை கிளாஸ் அரிசி எ க்கீங்களா கொஞ்சம் நீங்க சமைக்க ஒரு டுவென்டி மினிட்ஸ் முன்னாடி கொஞ்ச ஊர வச்சிருங்க பிரியாணி அரிசினா
சரிங்க சிஸ்டர்
அப்புறம் இத நல்லா தண்ணி நீங்க அளந்து எத்தனை கிளாஸ் எடுதுருக்கீங்களோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தணும்
சரிங்க சிஸ்டர்
அது நல்லா தண்ணி கொதிச்சதுக்குப்புறம் இந்த ரைஸை நீங்க கொட்டிட்டு ஆஹ் நல்லா நல்லா கொதி தண்ணி நல்லா கொதிச்சதுக்குப்புறம் தான் ரைஸ் கொட்டணும் நல்லா நீங்க என்ன செய்யங்க நல்லா வெயிட் மாரி கல்லு மாதிரி வச்சு மேல தட்டுல வச்சு மூடி வச்சிருனு இதுக்கப்புறம் நீங்க குக்கர் விசில் போட தேவையில்லை சும்மா நார்மல் பிளேட்டை வச்சு வெயிட்டு வச்சிருணும் அடியில தோசைக்கள் தேவையில்ல யூஸ் ஆ தோசை கல்ற லாம் அது அடியில வச்சு அந்த குக்கரை மேல வை அப்பதான் அடிபுடிக் அடிபுடிக்காது இல்லைனா அடிபிடிச்சுரு ஆமா அடிபிடிச்ச சாப்பா சொ முடியாது
சரி சரி இந்தோசைக்களைஃபஸ்டே ஹீட் பண்ணி வச்சக்கோங்களா இல்ல அப்படி இல்ல நார்மலா இருந்து
சும்மா நீங்க வெச்சுட்டு அதுக்கு மேல தோச வெய்யிங்க அது பாட்டுக்கு அது வேகோ உஹம் வாணலில கரஞ்ச ஸ்மெல் வரதானே செய்யு அதுக்கெல்லா பயந்துராதீங்க அது ஒண்ணு ஆகாது அதுக்கப்புறோ நல்லா அதுக்கப்புறோ அஹ தண்ணி அதுல இருக் லா தம்சோறு மாரி அதுல வச்சிட்டு இவ்வளவு நேரோந்தா தண்ணி இருக்கும்னு உங்களுக்கு தெரியு நீங்க தொறந்து பாக்க தேவையில்ல தொறந்து பாத்தீங்கன்னா வேகாது அதுலேயே அமத்தி ஆஹ் சா ஆமா ஆமா அமத்திட்டு நீங்க கொஞ்சோ அது நல்லா இந்த ஹீட் சுல்ல இறங்கது அப் அப்புறோ நீங்க தொறந்து கிண்டி பாருங்க அரிசி நல்லா வெந்து சூப்பரா வரோ
ஓ சேரி சேரி சேரிங்க சிஸ்டர் ஓகே ஓகே
ஆனா ஹீட் வாட்டர திரும்ப என்ன செய்ங்க மேல ஊத்தி விட்டு திரும்ப வேக வெய்ங்க நல்ல தண்ணி கொதிச்ச தண்ணி அரிசியா இருக்கு சாதம் வேகல அப்டின்னா
சேரிங்க சிஸ்டர் ஆஹஹ ஒ சேரி சேரி ஆக்சுவலி ஏற்கனவே தம் பிரியாணி ட்ரை நாங்க எப்பயுமே குக்கர்லதா போ பிரியாணி இந்த தம் பிரியாணி மாரி ட்ரை பண்ணல அப்படியே டேரக்டா சாப்பாட போட்டு விசில் ஆஹ் டேரக்டா
உம் உ ம்
சவுண்ட் வர மாரி பண்ணி வி்ட்ருவோ அதனால தா தம்
வணக்கம் நல் அப்டியா
ம் ஆ ஓகேங் சிஸ்டர் ஒக்கே ஒகே ஆக்சுவலி நா என்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கே இந்த மாரி ஆனா அடியில தோச சட்டி மட்டும் வெக் வெச்சதில்ல
கரிஞ்சிருக்குங்க
செர் அடில இருந்ததெல்லா அப்படி சாய் குக்கரோட ஒண்ணா ஒட்டிடுச்சு
ஆஹ் ஒட்டிகோ இது வ ச்சீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லா சாப்புறமாரி சாப்புடல்லா வேஸ்ட்டாகாது
ஓகே ஒகே சிஸ்டர் இந்த டிரிக் எனக்கு தெரியாம போச்சி அடியில தோச சட்டி வெக்கணுமின்றது எனக்கு
ஹ நம்ம யூஸ் பண்ணாதா கல் வெக்கணும் அடுத்த டைம் நம்ன்னால தோச உத்
தோ ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஒகே அ இருக் ஆமா ஆமாங் சிஸ்டர் ம் ஒகே அதுவுமே தேவையில்லாத இருக்கணோ இல்லன்னா ம அத அடுத்த டைம் நம்ம தோச ஊத்த முடியாது ஒகேவா ம் செ
புளியோதர்ர லமெண் ரைஸ்லா எப்டி பண்ணுவீங்க
புளியோ தூர லென் ரைஸ் லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் லெமன் எடுத்துட்டு சார் மட்டு எடுத்துடுவோ சிஸ் தனியா எடுத்து வெச்சுருவோ அதுல லைட்டா மஞ்சத்தூளு கல்லுப்போ போட்டுருவோ போட்டு த தனியா எடுத்து வெச்சுருவோ அதுக்கப்புறோ வடசட் வில வந்துட்டு என்ன மோசோ லே இந்த ஃப்ரை ட்ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ண யூஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கோனு சொல்லுவாங்க
நானோ அப்படிதா போடுவே மோஸ்ட்லா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவே பிரியாணிக்கு நல்லெண்ண போட்டா டேஸ்டு இருக்காது. அதனால நார்மல் ஆயிலும்எண்ணெய் நெய்ய ஊத்திக்கணோ
அ செரி செரி ஓகே ஓகேங்க சிஸ்டர் அதுக்கப்புறோ நல்லண்ணெய ஊத்திட்டு எண்ணெ சி கடுகு கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர மிளகா லைட்டா லெமனுக்கு வந்துட்டு கொஞ்சோ பச்ச மொளகா கீறிவிட்டோம்னா நல்லாருக்கோ அதையு போட்டுட்டு விளறவுட் விட்டுட்டு அ சிலர் வந்துட்டு வெங்காயம் வந்து போடுவாங்க சிலருக் வந்துட்டு வெங்காயம் பிடிக்க பூண்டு மும் போட்டுவோ பூண்டும் பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சாப்பாடு தனியா எடுத்து வெச்சிருக்கோல அதுல உதிரி உதிரியார்க்க சாப் வட மட்டு எடுத்துட்டு இது நல்லா கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிடுங்க நல்ல சுண்ட வுட் நோ நல்லா சுண்ட விட்டடணோ தனியா இருக்க கூடா நம்ம எப்படியும் சாறு புழியும் போதுகொஞ்சோ தண்ணி ஊத்திருப்போ அதனால ஆனா அடுப் ப்புல வரும்போது நல்லா சுண்ட விட்டுட்டு அப்டியே சட் ட்டியில லைட்டா அந்த சாறு மட்டு தா படிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு சுண்ட வெச்சுட்டு அதுக்கப்றோ இந்த உதிரி உதிரியா நம்ப சாப் படி எடுத்து வெச்சுருக்
ஓ அத அப்டியே கொட்டி கிண்டிர வேண்டியதா
நிறுவினிதா அப்போ கிண்ட போது லைட்டா உப்போ அ ஒரு ந்துங்க அ என்னாது உருளக்கெழங்கு இது மாரி கிரேவி மாரி பண்ணுவோம்ல கொழம்பு மாரி இல்லாம மசால் மாரி ருக்கும்ல இந்த சோமாஸ் குள்ள இருக்கும்முல அது சூப்பரா அதுதா சைடிஸ் பர்ஃபெக்ட் சைடிஷ் பாத்தம்னா லெமன் மணிக்கு
நாங்க வந்து லெமன் ரைஸ் ப்ப கூட மட்டன் இருந்தா தா சாப் டுவோ நாங்க வந்து எப்டி பண்ணுவோனா ஃபர்ஸ்ட்டு மட் குக்கர்ல இஞ்சி பூண்டு மஞ்ச தூள் மட்டும் போட்டு வேக வெச்சிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்றம் கடாயில எண் ணெ வே போட்டுட்டு அந்த மட்டனை அதுலய ஃப்ரை பண்ணிக்கிறது மஞ்சத்தூள் ம மஞ்சத்தூள் இல்ல மிளகா தூள் மட்டும் போட்டு கிண்டி வச்சு அத மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு அந்த ஆயில்லேயே கடுகு கருவப்புள்ள முந்திரி திராட்சை கூட போடுவோம் அது போட்டுட்டு நல்லெண்ண தான் ஊத்துவேன் நார்மல் எண்ணெல்ல நல்லெண்ண தான் லெமன் ரைஸ்க்கெல்லாம் நல்லெண்ணெ இதெல்லாம் எத்து
ஓகே
கறி பொரிச்ச மட்டன் பொரிச்ச சட்டிலே தான் இவ்வளவுமே பண்ணேன் தனியா வேற சட்டி எடுக்க மாட்டேன் அந்த ஆயில்யே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்றம் ஆஹ் டேஸ்ட்டா இருக்கும் நாங்க இப்படிதான் பாப்புறம் லெமன் ஊத்தி மயி தண்ணி ஊத்தி மஞ்சள் மஞ்சள் பொடி போட் லெமன் புழிஞ்சு அது கொஞ்சம் உங்கள மாதிரி சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் நீங்க கொட்டிடீங்கன்னா லெமன் ரைஸ் ரெடிஸ்
ஓகே ஓகே ம்ம் தெரல நான இது புதுசா கேள்விபரன் நாங்க மட்டன்னே நாங்க யூஸ் பண் அதுதான் சொல்றது வெஜ்ஜுன்னா வெஜ் தான் நான்வெஜ் அன்னைக்கு நான்வெஜ் நான்வெஜ் செய்ற அன்னைக்கு
உங்க டிஷ் வேற மாரி இருக்கு நான் ட்ரை பண்றேன் எங்க டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க
சரி சிஸ் அது நான்வெஜ் அன்னைக்கு வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டேம்னு வச்சுோங்களன் வெஜ் செய்றனைக்கு நான் வெஜ் இருக்கு ஆமா ஒன்னாய் இன்னைக்கு ஃபுல்லா வெ ஜ் டே இல்லாட்டி நான் வெட்ஜ் டே அப்டிதா உம் உம் செரி ஓகேங்க சிஸ்டர் ஓகே பாப்போம் இந்த புளியோதரையே அதே மாரிான் தனியா புளியை குடு வச்சு ஆ சிஸ்டர்க்கு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு டூ த்ரீ டூ ஹவர்ஸ் பிரீ தான் அதுக்கு மேல தான் இனிமே
ஒரு ஆறு மணி கிட்ஸ் வர வரைக்கும் ஃப்ரீதான்
அது வரையும் ஜாலியா உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோ போண ணோண்டிட்டு அப்படியே புறப்பட்டு போ வேண்டித்தா
ஓகேங்க சிஸ்டர் உங்களது மொய் இப்ப என்ன சாப்பிட உட்காந்துட்டீங்காச்சா இல்ல இனிமே லேட் ஆகுங்களா
ஆ எல்லா முடிஞ்ச்சு எல்லாமே முடிஞ்ச்சு பினிஷ் பண்ணியாச்சு நீங்க முடிச்சுட்டீங்களா
அப்புறம் இனி வேல முடிஞ்சது சாப்பிடறதுக்கு மட்டும் ஒரு டூ ஓ கிளாக் மேல போய் சாப்புடனும் ம் சேரி சேரி டூ ஓ கிளாக் மேலதா ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ ஆ அ சேரி சரிங்க சிஸ்டர் சரி ஓகே சிஸ்டர் ஸ்நாக்ஸ் ஈவினிங் பசங்களுக்கு ரெடி பண்டீங்களா
இல்ல பால் டீ தா குடிப்பாங்க வேற ஒண்ணு சாப்பிட மாட்டாங்க
சரி சரி ஆல்ரெடி அங்கேய கேம் விளாடிட்டு டயர்
ஆமா எங்க முன்னாடி சாப்பிட்டுதா இருந்தாங்க இப்ப சாப்பிட மாட் வேணான்றாங்க என்ன
உம் உம் சரி சரி சரி சிஸ்டர் உம் பசங்களுக்கு நான்வெஜ் கொடுத்து விடுவீங்களா ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்காக குடுப்பே இருந்ததுன்னா கொடுப்பே இல்லன்னா வெஜ்ஜு குடுத்துற
சரி சரி சரி சிஸ்டர் சில ஸ்கூல்ல நான்வெஜ் கொடுக்க வேணானு சொல்லுவா
இல்ல இல்ல அல்லோ பண்ணுவாங்க
சரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் சரி சிஸ்டர் சரி சாப்பட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நம்ம அடுத்த கால்ல பேசுவோம் சிஸ்டர் ஓகே பாய் ம்